சொல்லுங்க சொல்லுங்கள்
சொல்லுங்கள் சொல்றங்கள் என்ன தலைப்பு பத்தி பேசலாம்
அதேதா நீங்களே சொல்லுங்க எல்லாத்துலய நானே சொல் எப்பபாத்தாலும் பொய்யலாம் நாங்க எப்ப பாத்தாலும் அத பேசி பேசுறேன்
போர் அடிக்குது சரி உண்ம உண்ம பேசணும்
வாவ் அப்பா செரியான தலைப்பு பொய்யி பயங்கரமா உண்ம பேசுறதா
அதாவது நீங்க பயங்கரமா நீ இப்ப நீங்க என்ன நான் சொன்னதுலே இதாமா பெரிய உண்ம அப்டின்னு சொன்னா எத சொல்லுவீங்க
நீங்க ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னது
அதுதான் பெரிய பொய்
அதுதாங்க பெரிய உண்ம
அதான் உலகத்திலே பெரிய பொய்
ஆஹ் இந்த மாதிரில்லாம் சொல்லலாம் நீ இ உங்களுக்கு என்ன ஏங்க உங்கள நா சொல் சொல்லீங்க ஏ ஆள சொன்னங்க ஏ ஆளுகிட்ட சொன்னங்க
இது பெரிய பொய்அவங்க ஒரு லூசு எது சொன்னாலும் நம்பிடுவாங்க போல
அஹ் அது நீங்க எப்படி லூசு சொல்லலாம் எ ஆள நா தான் லுசு சொல்லனும் சொல்லுங்க சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க
அது இப்ப என்ன சொல்றது லூசுன்னு சொன்னது தப்பு தாங்க சரி என்ன நீங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்பி இருக்கீங்க இருக்காங்கபாத்திங்களா ஆவங்களானா இந்த பொண்ணுங்களுக்கு மைனஸே இதுதாங்க உருகி உருகி என்னத்த சொல்றாலும் நம்பிடுவாங்க நல்லவங்களலா நம்பவே மாட்டாங்க இப்டி பொய் சொல்றாங்கன்னா
ஆமா ஆமாங்க பொய் சொல்றது ஈஸியா நம்பிடுவாங்க இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க பொண்ணுங்க ஆ நா உம்மையதா சொல்லறா லவ் பண்ணலனுட்டு பிரேம் நெனக்கலனாலு உண்மைதா சொல்றே என் ஆள் நம்பிட்டா என்ன கல்யாணம் பண்ணிப்பானு நம்பிக்கை எனக்கு இருக்கு அ நீ ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க நா கேட்டுட்டுதா இருக்கே
ஓ நா சாரி ஒர்க் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கீங்க நீங்க கரெக்டா மீன்ஸ்
ஆமாங்க ஹோம் வொர்க் ஹோம் வொர்க்
சார் பர்மிஷன் வேற கேட்கணு போய் சார்ட் கொண்டு போய் தேக்க குடுத்துட்டு வரணுங்ளா
ளுக்கு ரெண்டாயிரரூபாக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு என்னத்தி எடுத்தேன்னு சொன்னாங்க பீத்த அது தாத்தா காலத்து துணி ஆ
தாத்தா காலத்து துணியா அவுங்க தா அவுங்க பாக்க வரும்போது அதா போட்டு வர்லான்ட்டு இருக்கே நீங்க தாத்தா காலத்து துணிங்கிறீங்க
இல்லைங்க சட்டை எடுத்து வெக்கிறதெல்லா பழைய பேஷன்னு எனக்கே தெரியு ஆனாப்ப சொன்னே
உஹ அதாங்க உங்களோட யோசன அப்டிதாங்க இருக்கு பழையகாலத்து துணி என்னெல்லா சொல்றீங்க
ஆமா
சொல்லுங்க
ஸ்பீடா குடிங்க ஊ சொல்லுங்க
ம் டாப்பிக்க மாத்தாதிங்க சொல்லுங்க டாப்பிக் இந்த டாப்பிக் நல்ல இல்லீங்க அதர் டாப்பிக்
னுமா ம் என்னது உடைகளா
வெளிய போ ஆமாங்க உடைகள் இல்ல வெளிய போற பத்தி
சரி சொல்லுங்க உடல் டிராவல் பத்தி பேசலாங்க நீங்க வந்துட்டு இரு சரி வேண்டா ஃபர்ஸ்ட் அந்த கேட்டு அப்டியே ஒ எனக்கு பெரிய கொஸ்டின் இருக்குங்க நீங்க சொன்னதுலயே மிகப்பெரிய பொய் அதாவது இப்போ வரைக்கு அந்த பொய்ய மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன பொய்ன்னு சொல்லுங்க
இப்ப வரைக்கு மிகப்பெரிய பொய் மெயின்டெய்ன் பண்ணிருக்க பொய்யா பொய் அவ ட்ட சொல்லற சொன்னா எதுமே பொய் சொல்லியே
இதுவரைக்கு பொய்யே சொன்னது இல்லையா பொய்யே சொன்னதில்ல
ம்ஹூ
பொய்யே சொன்னதில்ல நீங்க
இல்லைங்க ஆனா அவுங்ககிட்ட மாட்டிப்பங்க
நீங்க பொய் சொன்னாலே மாட்டிக்குவீங்க அதனால நீங்க இதுவரைக்கு எந்த ஒரு பொய்யு சொன்னதில்ல
சொல்லீங்க
உண்மதான அதுவே பொய்யா
ஆ நீ இப்படிதானோ ஏங்க பொய் சொன்னா அவுங்க கிட்ட மாட்டிப்பங்க நானு சரிங்ளா ஆனா வாயு சும்மா இருக்காது அன்னைக்கு ஒரு நாள் சொன்னல்லப்பா அது பொய்ப்பா அப்டின்னு உண்மைய சொல்ட்றானு ம்
ம்
அவுங்க சொன்னதுலயே பொய்
நினைக்கறீங்க அது ஒரு விஷ்யோ சொல்லிருப்பாங்க அதுல மிக மிகப்பெரிய பொய்னா எத சொல்றீங்க
அதான் அவங்க வந்து
ஆ
ரொம்ப வந்து மிஸ் பண்றேன்னு சொல்றது
அது பொய்யா
என்ன மிஸ் பண்ணேன்னு சொல்றது அதுக்கப்புறலா யோசிச்சுதா என்ன மிஸ் பண்லனு சொல்றது பண்றேன்னு
பண்ணலன்னு சொல்றதெல்லா பொய் ஆ
அப்புற நம்ல பத்தி யோசிச்சு உக்கான்ட்ருப்பாங்க நம்ம ஃபோன் பண்ணா அந்த ஃபோன எடுக்க மாட்டாங்க
வேனுன்னே எடுக்க மாட்டாங்க
ம் ஃபோன் கையிலேதா இருக்கு செரி எத்தன கால் பண்றானு பாக்கலா அப்டின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க
நீங்க எத்தன கால் பண்ணுவிங்க மிஞ்சி மிஞ்சி
என்னங்க
ஒருத்தர சமாதானம் பண்றதுக்கு எத்தன கால் பண்ணணுனு நினைக்கிறீங்க
ஒன்னு ஒரு ஹண்ரட் கால்ஸ்
நீங்க என்னைக்காவது ஹண்ட்ரட் கால் பண்ணியிருக்கீங்களா
ஆ பண்ணிருக்கே நா பண்ணிருக்கேங்க
நூறு கால் தொடர்ந்து பண்ணிருக்கீங்க
பண்ணிருக்கேங்க
இந்த யாருகிட்ட பேசிட்டுருக்கீங்கன்னு புரியுல்ல இதுவே பொய்யுனு சொல்லி தெரியுது அப்புறம் சொல்லுங்க
ம்
ம் சொல்லுங்கங்க எதாவது ஒரு டாபிக் கொஞ்ச தெளிவா பேசுங்க
அதுதாங்க நேர இருக்கு என்ன விஷய ன்னா அவுங்க வந்து நம்மகிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மகிட்ட வந்து உண்மையா உண்மையா நெனச்சு ப்பாங்க உண்மையா பொய் சொல்றேனு பொய் மட்டுமே வந்து அவுங்க சொல்றது எல்லாமே வந்து நம்ம வந்து அவுங்ககிட்ட வந்து எக்ஸ் ப்லைன் பண்ணணு இது பண்ணணுட்டு இல்ல அவுங்க எங்க ஆப்போஸிட் இருக்கங்க மீன்ஸ் எ ஆள் சொல்றே நா ஒரு விஷயத்த வந்து அவுங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணனு உண்மையா மனசார ஷேர் பண்ணுவாங்க ஒரு விஷய ஷேர் பண்ணக்கூடாதுனா ஷேர் பண்ணக்க கூடாதுனு நினைப்பாங்க அனா ஏ ஷேர் பண்ணக்க கூடாதுங்கறது அவுங்க அவுங்களோட கரெட்டு தானே இப்போ ஒவ்வருத்தவுங்களோட மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க கேட்டீங்க தெரியுமா ஒரு விஷய பொய்யான விஷயோ ஒரு விஷயோ உண்மை தெரிய வரும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காதானு கேட்டீங்கல்ல எனக்கு மனசு கஷ்டமா தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அவுங்க விஷய சொல்லும் போது ஆனா வந் து அவுங்க சொல்ட்டா ஏனா நம்மகிட்ட சொல்லலேன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணு அந்த விஷயத்த யோச்சு கடைசில வந்து பாக்கும் போது அவுங்க வந்து எதுக்காக வந்து இந்த விஷயத்த டாபிக்க நம்மகிட்ட மற ச்சாங்க இப்ப அந்த விஷயத்த அவுங்க ஓப்பனா சொல்லிருக்கலா பொய்யும் இல்ல உண்மையும் இல்ல விஷயத்த நம்ம மறைச்சதுதா ஏ நம்மகிட்ட சொல்லாம உட்டாங்க இந்த விஷயத்த நம்ம சொல்ல நம்ம ஹர்ட்டாவோன்னு யோசிச்சாங்களா அப்ப அப்பா என்ன பண்றாரு நம்மளுக்குதா யோசி நம்மதா யோசி
ஓ நம்மளுக்கா நம்ம அந்த இடத்த இப்பையு நம்மளதா யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு அவங்க மேல இதாயிடுது திரும்பவு தெரியவே அவுங்க மேல ஒரு மரியாதை வந்துருதுங்கிறிங்க அவுங்க பொய் சொல்லிட்டாங்கங்றது உங்களுக்கு பெரிய விஷயோ இல்ல அவங்க உங்க நல்லதுக்காகதா சொன்னாங்கறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது
ஆமா
அது எப்டிங்க இது நியாயமே இல்லையே இல்லாத பதிலில்ல ஆ செரிங்கம்மா செரிங்க நம்ம அடுத்த கால்ல பேசலா
டைம் இருக்குங்க
அம்மா கூப்பிட்றாக ஆமா கூப்புறேங்க நா கூப்புட்றே ம்